இருக்கிங்கள உம் நல்லா இருக்கே நிங்க எப்புடி இருக்கே உம் நல்லா இருக்கேன்
சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சுனா இன்னைக்கு பச்சை பயிரு அதுக்கப்புறம் ஊருல உருலகிழங்கு பொரியல் பச்சைப்பயுரு வந்து ஆஹ் வேக வச்சிருவோம் பச்சை பயிறு பூண்டு பூண்டு தக்காளி மூணையு ஒன்னா வேக வச்சுருவே பூண்டு உரிச்சு போட்டுட்டு தக்காளி வந்து கழுவி நறுக்கி போட்டு வேக வச்சிருவே
ஆ
வேக வச்சனே நல்லா கடஞ்சி உட்ருவோ
காரத்துக்கு
காரத்துக்கு சொல்றே நம்மளுக்கு பச்ச மொளகா வேண்ணா பச்ச மொளகா ஆட் பண்ணிக்லா நா வாசனைக் க்காக ஒரே ஒரு பச்ச மொளகா எண்ண ஊத்தி கடு கு ஜீரகம் வாசனைக்காக வேண்னா போட்டுக்கலா இல்லன்னா போட வேண்டா கருவேப்பில வெங்காயொ தக்காளி அதுலயே இருக்குறதுனால நா இதுல தக்காளி ஆட் பண்ணல நல்லா வதக் க்கிட்டு அ பருப்பு அ தக் காளி பூண்டு வெந்துருக்கில்லையா
ஆமாங்க
மத்து போட்டு கொஞ்ச நல்லா கடஞ்சுட்டு
உம்
இந்த தாள்ச்ச வெங்காயொ அதுல போட்டுட்டு
உம்
ப்றொ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மொளகாத்தூள் உப்பு போட்டு
ஆ
பச்ச வாசன போனதுக்கப்றொ கொஞ்சோண்டு தண்ணி தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி எறக்கிடுவே
பரவால்லைங்க
பச்ச பயிருக்கு நல்லாருக் க்கு நல்லாருக்கு ம் ம் ம் அ காரத்துக்கு வேனா பச்ச மொளா போட்டுக்கலா காஞ்ச மொளா போட்டுக்கலா நான் மொளகாத்தூள் ஆட் பண்ணிப்ப அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது வாசனைக்காக ஒரு பச்சை மொளக போட்டுப்பேன்
ஓ நான் பச்சை மிளகாவே மட்டு தாங்க போடுவேன் நறைய போடுவேன் அப்புறம் அதுலே தக் காளி போடுவேன் புளியும் கொஞ்சம் ஆமாங்க எல்லாமே அதுலே போட்டுட்டு நல்ல விசில் விட்டு கொழையிற அளவுக்கு அதுக்கு மேல திருப்பியும் அந்த கட எரிச்சிட்டு
உம்
அத வந்துட்டு
தாளிச்சு விட்ருவீங்க
தாளிக்கும் போது கொஞ்சமா வெங்காயம் கருவப்புள்ள கடுகு அது மட்டும் போட்டு தாழிச்சு சாப்பிடுவங்க எனக்கு
வந்து இதுலயே வந்து இந்த தனியா ஜீரகம் பூண்டு அதெல்லாம் மிக்ஸி மிசில அரைச்சியும் சில பேர் போட்றாங்க
ஆஹ்
சில பேர் வந்து இந்த பச்சைப்பயிரில குருமா வப்பாங்க உருளைக்கெழங்கு போட்டு குருமா வப்பாங்க நல்லாருக்கும்
மொளை கட்டியா
மொளக்கட்டி வைக்கிறாங்க வெறுமனே கூட வைக்கிறாங்க
ஓ
நீங்கள் பச்சை பயிரில்ல தோசை பாத்துருப்பீங்க
ஆமா பாத்துருக்கேன்
பயிர்ல வடை சுடுறாங்க
அதுல வந்துட்டு எல்லாம் பருப்பும் கலந்து சு சுடுவாங்களே உங்களுக்கு அந்த வடைத்தெ தெரியுமா
அந்த வடை எனக்கு தெரியும் ஆனா இந்த வடை எப் எப்டின்னா பச்சைப்பயிரும் க பச்சைப்பயிர்கொஞ்சம் நறைய போட்டுட்டு கடலை பருப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு ஏன்னா அந்த கடலை பருப்பு போட்டாதானே நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது வடை பதத்துக்கு அந்த வரும்
ஆமாங்க
அதனால் அப்புறம் கொஞ்சோண்டு நல்லா கொஞ்சம் முருவலா இருக்கிறதுக்காக சும்மா ஒரு கைப்பிடி பச்ச அரிசி அது வெங்காயம் பச்ச முலகா கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் இஞ்சு காஞ்ச மிளகா உப்பு போட்டு அரைச்சு வச்சுட்டு வட சுடலாம் நல்லாயிருக்கும்
ஓ
உம்ம் எனக்கு அந்த வடை இன்னும் சாப்டது இல்லைங்க உம் அந்த பயிறு உருண்டைன்னு சொல்வாங்க இல்லை சொன்னீங்க இல்லையா ஆஹ் நாங்கள் வந்து அது ஸொய்யான்னு சொல்லுவோம் ஸொய்யா
ஓ
உம்ம் தட்டி செய்வாங்கலேங்க ஒபட்ட அது ஒப்பட்ட ஆஹ் ஒப்பட்ட போலி ஒப்பட்ட ஆஹ் போலி ஒப்பட்டையா ஆமா ஆமா ஸொய்யா ஸொய்யா சொல்றது அதே பச்சை பயறு வேக வச்சு அஹ் நல்லா சுடா சாப் ட்டா நல்லா இருக்கும்
உம்
ஆனா ஆரி சாப் ட்ட அப்பறம் நல்லா இருக்காது
போட்டு செய்யறாங்க எங்க சைடு வந்துட்டு துவர பருப்பு போட்டு செய்வாங்க
துவரம் பருப்பு போட்டு போலி தானே நீங்க ஒப்பட்ட தானே சொ சொல்றீங்க ஸொய்யாவே
எங்களோட தாய்மொழி தெலுங்குங்க
உம் நல்லது
நானு நாங்க அதுல ஒப்படபட்பட் ரோல்ஸ் சொல்லுவோங்க பப்பட்லோ
பப்பட்லோ உம்
அது அதுலக்கு வந்துட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லயா
ஆ புரியுது புரியுது தேங்காய் பால் ஹ
தேங்காய் பால்ல ஆஹ் இல்ல வெறும் தேங்காய் பால் கூட ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அது வந்து இந்த பயறு உருண்ட இருக்குதில்லையா துவரம் பருப்புல செஞ்சது அதை போட்டுட்டு தொட்டு இதெல்லாம் பெசஞ்சி சாப்பிடுவோங்க சூப்பரா இருக்கும் உம்
குத்த
எங்க ஊரு பேமஸ்ங்க அது
ஆனா உங்க ஊர் சைடெல்லாம் இது நல்லா இருக்கும்ல்ல இந்த பானிபூரி பேல்பூரி மசால்பூரிய எல்லா ரொம்ப ஃபேமஸ்ஸா இருக்கும்
இல்லங்க
ஆஹ் அஹ் இது பெங்களூர் சைடு தான் அந் இது ஃபேமஸ்ஸு இந்த பாணிப் பூரி மசால் பூரி
ஆமா ஆனா பெங்களூர் சைடு வந்துட்டு கன்னடா பேசுவாங்க
ஆஹ்
நாங்க இந்த பக்கம் பகுரூ பக்க
ஓ சூப்பர் இந்த பருூர்ல தான் நாங்க அந்த ஹோல் சேல் மார்க்கெட்டு சூரத் சாரி
ஆமாங்க எங்க வந்துட்டு குல குல தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா அது எங்க குல தொழில் வந்துட்டு
நல்லது ரொம்ப நல்ல விஷயம் உஹ்ஹ்
நான் லவ் மேரேஜ்ன்றதுனாலட் எல்லாரும் அங்க தொழில் வந்துட்டு அதுதாங்க செய்வோம் மோஸ்ட்லி ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் படிச்சுட்டு வந்து வெளி வேளையில இருக்கறாங்க உம் படிச்சாலும்
ஆமா அது உண்மைதாங்க தொழில் தான் வந்து கை குடுக் கும்னு நான் நெனைக்கிறேன் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்றதை விட நம்ம தொழில் செஞ்சோம்னா நம்ப இன்னக்கு முடிஞ்சா செய்ய போறோம் இல்லைன்னா நாளைக்கு கூட செய்ய போறோம்
ஆமாங்க
இந்த வெளியெல்லா போனோன்னா பத்தாயிர சம்பளம் குடுக்குறாங்க ஆனா பதினஞ்சாயருபாய்க்கு வேல வாங்குறாங்க
இப்போ
விவசாயம் நல்ல விஷ்யொ ரொம் ப நல்ல விஷ்யம்
நம்ப என்னதா போய் இன்னொருத்தர்கிட்ட சம்பள வாங்குனாலு இவுங்க சொந்தக்காரங்கன்னா விவசாயம் பண்ணி எடுக்குற பணத்து
ஆ புரியிது புரியிது நல்ல விஷ்யொங்க நீங்க எல்லா எப்டி ஹோல்சேல்ல உண்மையாலுமே பாம்பே சூரத் த்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்களா
ஆமாங்க அந்த மாரி எடத்துலதா‌ கல்கத்தா பாம்பே சூரத்து அந்த மாரி எடத்துலந்தா
து நல்லா கொ சாஃப்டா
ஆ
நா பருகூர் போய் நெறைய துணி பர்ச்சேஸ் பண்ணிருக்கே எங்க அத்த வந்து சேலத்துல போயி நாந்தா எங்க அத்த கூட போவ போயி வியாபாரத்துக்கு எடுத்து குடுப்பே சேலத்துல போய் அவுங்க வித்துட்டு திரும்ப வரணு
ஓஹோ இங்கருக்கத எடுத்துட்டு போய் அங்க விப்பாங்களா ஓ ஏனா சேலத்துல இருக்கறவங்க கூட நா நெறைய
ஆமா உண்ம உண்ம உம் உண்மதாங்க உண்மதா நெறைய இப்ப சேலொல்லா பாத்தீங்கனா இந்த கொலுசு தா வந்து வே அங்க ஸ்பெஷல் வெள்ளி கொலுசு பட்ற அப்ற இந்த சாயப்பட். ட்ற அந்த மாரிதா வந் து அங்க ரொம்ப ஃபேமஸு பொடவையு நெய்யிறாங்க தறி நெய்வாங்க ஆமா ஆமா ஐம்பொன் நக அதுவு இங்க ஒரு மார்கெட்டே இருக் கு இப்போ நாம்ப வந்து ஒரு ஒரு ஷோரூம்ல போய் எடுத்தா ஜி எஸ் அது இதுன்னு இப்போ போடுவாங்க இல்லையா ஆமா இதே அந்த கோல்டு மார்க்கெட் அந்த ஆச்சாரிங்க அங்ககிட்ட போனும் அவுங்ககிட்ட நம்ம ஜி எஸ்டி அதே கோல்டு தான் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் நகை தான் ஆனா அதுக்கு ஜிஎஸ்டி இல்ல எதுவும் செய்கூலி அது மட்டும் தான் இருக்கும் ஜிஎஸ்டி உங்கங்களுக்கு போட மாட்டாங்க இப்ப நம்ம இப்ப இப்போ பெரிய கடையில் வாங்கிறப்ப நம்ம ஒரு அஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னா நம்ம இங்கே அஞ்சாயிரம் தர வேண்டாம் இன்னும் கூட கொஞ்சம் பேரம் பேசி கம்மி பண்ணி கூட நகையை நம்ப புடிச்சு குவாலிட்டியில வாங்கிட்டு வரலா ஆஹ் சரிங்க ஆமா அப்டியே என்ன சொல்றது இப்ப எப்டி ஹோல்சேல்க் கோல்டு ஹோல்சேல் கட மார்க்கெட் மாரி இருக்கும் வெள்ளி பற்ற வெள்ளி பற்றையே இருக்கு வெள்ளி தயார் பண்ணி அவுங்களே கொலுசல்லா ரெடி பண்றது அதெல்லா நறைய இருக்கு சேலத்துல ஸ்டீல்-ஸ்டீல் நம்ம இப்போ ஸ்டீல் கம்பெனி இருக்கும் ஸ்டீல் கம்பெனி இந்த வெள்ளி கொலுசு அப்றம் இந்த இந்த வேட்டி நையிறது சேல நெய்யிறது பட்டு சேல நெய்யிறது இளம்பிள்ளை ஆமா ஆமா இப்ப பருகூர் நீங்க எப்டி அந்த மாரி இளம்பிள்ளின் து வந்து அவங்களே தறி நெஞ்சு தறில வர பட்டு புடவை இப்ப அங்க இருக்கிறவங்கல்லாம் இப்ப எப்படி சென்னையில இருக்கிறவங்காம் காஞ்சிபுரத்துல போய் முகூர்த்த பட்டு எடுக்கறாங்க
ஆமாங்க
அந்த மாரி சேலத்துல இருக்கிறவங்க சில பேர் தான் இந்த சென்னைசில்க்ஸ் போத்திஸ் சிவா டெக் டைல்ஸ் அங்க இங்க போவாங்க இன்னும் சில பேர் இந்த இளம்ப இளம்பிள்ளை தரியில நெய்ரவுங்க கிட்டயே வந்து வாங்கிப்பாங்க நல்லா இருக்கும் அவுங்க கிட்டயும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ம்
ஆங்க
ஜரில்லாம் நல்லா இருக்கும் அதோடைய தரம் நல்லாயிருக்க இருக்கும் ஜரியோட தரம் நல்லா இருக்கும்
புரிதுங்க நான் அத கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு சேலம் பக்கம் வாங்கிட்டு வருவாங்க அதாவது கவரிங் நக பட் நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன் ஐம்பொண்ணு தான் சொல்லுவாங்க ரேட்டும் நூறு ரூபாய் அம்பதுரூபா நூறு நூத்தி அம்பது அதுக்குள்ளதாங்க இருக்கும் உ எவ்வளவு நால போட்டாலு கருப்புள்ளிங்க
ஆமா உண்ம
கவரிங் செயின் கூட அதாவது கேரண்டி செயின் வேற ஐம்பொன் செயின் வேற
ஆமாம் உண்ம உண்ம
ஐம்பொன் செயின் கருப்புலனா ஒத்துக்கலாம்
உம் உம்
செயினே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போட்டாலும் இன்னும் கருக்குலைங்க
ஆமா உண்ம உண்ம அது ஒரு சிலருடய உடம்பு வந்து ஹீட் பாடியா இருந்தா சீக்கிரம் கருகிடும்
அது ஓகேங்க ஆனா நான் வேற கடையில வாங்கும் போது சீக்கிரம் எனக்கு கரு
கருகிடுச்சி அந்த தரம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க நீங்க
த்துல ரொம்ப நல்லா இருக்கு
ஆமா உண்மதான் உண்மதான் அங்க நெறைய வந்து கட இருக்கு நாம வந்து அஹ் நம்மளுக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம இன்னொரு இணைப்புல வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் மிக்க நன்றி